வணக்கம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
என்னா ப்ரோ என்னா பண்றீங்க
நா இங்கதா பசங்க கூட ஜாலியா பாத மால ச்சி பாற மேல இருக்கோம்
அப்டிங்ளா யார் யாரு ப்ரோ
எல்லாரு இருக்கோ ப்ரோ நானு ரஹீபு அதுகரு அல்லி எல்லாரு இருக்கோ
அப்டிங்ளா எப்ப போனீங்க
இப்ப தா ப்ரோ வந்தோ உங்களுக்கு எப்போ கால் பண்ணோ
ஆமா ஆமா
நீங்கதா ஒர்க்ல இருக்குன் சொல்றீங்க
ஆமா ப்ரோ இப்ப தா வீட்டுக்கே வந்த ஒர்க்கு வந்து இருந்துச்சு ஆனா டைமிங் குள்ள காலி ஆயிடுச்சு அதனால் தா அதுனால் வீட்டுக் வன்ட்ட
வா வாயிஜ் விட்டு விட்டுக்கு கேக்குது ப்ரோ
இங்க இங்க சவுண்டு அது ஹெவியா வருது ப்ரோ இப்ப ப்ரோ இப்போ இப்போ இப்போ வரலையா
ஆ ஓகே ப்ரோ இப்ப ஓகே ப்ரோ சொல்லுங்க
பாற மேல பாள பின்னாடி ஒழிஞ்சிருக்கே ப்ரோ நானு சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ இல்ல ப்ரோ வன்ட்ட ப்ரோ சொல்லு ப்ரோ இப்ப கேக்காது ப்ரோ அவ்ளோவா இன்னு கொஞ்ச நேரத்துல கெளம்பிடுவ ப்ரோ
அவ்ளோ தானா என்ன சாப்ட்டீங்ளா ஏதாவது எப்டி
இல்ல ப்ரோ பசிக்குது ப்ரோ வீட்டுக்கு போய் சாப்பட்ணு என்ன வேற தெர்ல வீட்ல
திரும்ப வருது ப்ரோ காத்து சவுண்டு அப்பறமா ரிஜெட் ஆகிடு ப்ரோ
ப்ரோ நா ஹெட்ஃபோன கட் பண்றே
ம் கட் பண்ணுங்க ப்ரோ
ஆ இப்ப சொல்
ஆ சொல்லுங்க ப்ரோ
ஆ ப்ரோ அப்றோ நீங்க சாப்ட்டீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ இப்பதா வந்த அதுக்குள்ள பாத்தா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதனால நா வன்ட்ட
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்னன் தெர்ல ப்ரோ யாருமே வரல ப்ரோ டி எம்ல பட்டுப்பட்டுன்னு வருவானுங்க ப்ரோ
அப்டிங்ளா பிஸியா இருப்பாங்க ப்ரோ
தெர்ல ஃப்ரோ என்னான்னு தெர்ல
டியூஸ்டே வேற இல்ல
டியூஸ்டேலா எல்லா பிஸியா இருப்பாங்ளா அப்போ
மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே தர்ஸ் அத இருக்கு பிஸிதா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணும் ஃப்ரீயா இருக்கு ப்ரோ ஏன்னா வேலைக்
அதா இது நாளைக்கே முடிஞ்சிருமா ப்ரோ ஓகே ப்ரோ அதா ப்ரோ அதா ப்ரோ இது அதா ப்ரோ நீங்க சாப்டீங்களா இல்லையா ஃப்ரோ என்னா ப்ளான் உங்ளோடது
ம் நானு இப்போதைக்கு போயிட்டு சாப்டுட்டு என் ஆளு கூட கொஞ்ச மணி நேர பேசிட்டு ஆமா போய் படுத்றுவே அவள்தா நாளைக்கு சீக்கிரம் வர
எங்களுக்கு ப்ரோ செரி ப்ரோ சேரி ஃப்ரோ ஃப்ரோ இந்த லாக் செஷ்ட் ஒன்னு வண்டிவேறு மாத்துறோ உங்க கிட்ட வேல ஒன்னு வந்துச்சு ஃப்ரோ அது எப்ப ஃப்ரோ பண்ற மாறி ஐடியா இருக்கு உங்ளுக்கு
அப்டிங்ளா அது இப்போதக்கு எனக்கு வேலை இருக்கு ஐ திங்க் எனக்கு நாள் கழிச்சு லீவ் வருன் நெனைக்கிறே ஏன்னா நாளைக் கு மட்டுந்தா காரு இருக்கு ஆமா அதென்னமோ கரெட்டுதா என்னமோ கரட்டுதா நாளைக் கழிச்சு இன்னைக்கி வரும்னு நெனைக்கிறே அப்போ பிரெ பண்லான்னு நெனைக்கிறே என்னன்னு தெர்ல கன்ஃபார்மா ஏன்னா ஷெட் இப்ப சேஞ்ச் பண்றாங்க ப்ரோ அது இல பாத்தாச்சு
ஏ ஃப்ரோ இங்கையே நல்லாதா ப்ரோ இருக்கு ஸ்பாட்டு உங்களுக்கு கரக்டா செட் ஆயிடுச்சே வெயிலே இல்லாம வாழ்றீங்களா ப்ரோ
கரெட்டுதா ஆனா வந்து கார் வந்து அதிகமா விட முடில அந்த பிரிட்ஜ் ஆண்ட போய் விட்டா வந்து இந்த பக்க வந்து பிரிட்ஜுக்கு கீழ எலி தொல்ல இருக்கு இந்த பக்க அந்த டபுள் ரோடு் இருக்குல்ல
ஆமா ப்ரோ
அங்க போய் விட் ட்டக்கா ஆடுங்க வந்து மேல ஏறி ஸ்கிராஷ் பண்ணி விட்றுது ஒண்ணு ரெண்டு இல்ல நெறைய பண்ணிருது
ஓ ஓகே ஃப்ரோ இந்த மாறி தொல்ல இல்ல போட்டறீங்கள ஃப்ரோ அது என்ன ஃப்ரோ பன்ற மாறி ஐடியா
இல்ல இல்ல நாங்க போல்ல அது அந்த எடங்க எடக்காலங்கள போட்டு
இப்ப அவ என்னன்னு கூட சொல்லுவா அப்ப அப்டியே கெளம்பிட்டா என்னன்னு சொல்லுவானா நா கூப்டது வேஸ்ட்டா அப்படினு கேப்பான்ல
இல்ல இல்ல அவனே காலி பண்ண சொல்லிட்டா ப்ரோ ஏன்னா அங்க நெறைய பிரச்சனை ஆவுதுல்ல கார ஃபுல்லா நா நிப்பாட்டிறோ நாங்க
ஓகே ஓகே
ம் அது வந்து முன்னாடி ஒரு பல கோடி இல்ல சொத்துல்ல ஒரு வீடு இருக்குல்ல
ஆ ப்ரோ
அ அந்த வீடு அந்த வீட்லருந்து நெறைய பேர் வந்து திட்னாங்க சும்மா போய் கம்ளைண்ட் பண்ணிடுருக்காத இந்த மாறி கார் நிப் நிப்பாடிறாங்க வண்டி எடுக்க முடில அப்டி இப்டின்னு சொல்லி வரவங்க போறவங்களு ப்ராப்ள பண்றாங்க அத்னால வந்து எடுத்தற்லா எடு த்துரு சொன்னாங்களா சும்மா ஒரு பேச்சுக்கு அதுக்குள்ள எங்க ஓனர் வந்து செரி எடத் தர்லா அதுல என்ன இருக்குனு சொல்லி எடத்த பாத்துட்டு அல்ல பாத்தாச்சு அ இன்னெக்கி வந்து தர போட்றாங்களா அதா அந்த கல்லு மண்ணு வ டெமாலிஷ்
ப்ரோ இப்ப அதுக்குமே நீங்க தான ப்ரோ போனு
இல்ல இது வந்து டெமாலிஷ் வீடியோ பண்றாங்களா
ஆ ப்ரோ ஆ ப்ரோ அப்டிங்களா
எல்லா எத்துன்னு வந்து இங்க போட்டுறாங்களா அதா இப்போ எடத்த மட்டுந்தா பாத்துருக்குறது அங்கே ஒரு ஜமாத்து இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுமா அறியூர்ல
ம் ம்
ம் அங்கேதா கரெட்டா அந்த ஜமாத் தெரு லெஃப்ட்டு போறோல்ல
ஆமா ப்ரோ
அதுக்கு முன்னாடி ஆ இன்னொரு முன்னாடி ஆ லெஃப்ட்டு அத தாண்டக்கூடாது அதுக்கு முன்னாடி லெஃப் டு எடுத்தா கொஞ்ச கிட்ட தா ஒரு பிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து எடொம் பாத்திருக்கோ ஆனா அங்க தண்ணி தேங்கி நிக்கிது அதா என்னன்னு கேட்டோ கேட்டாக்கா அந்த மண்ணு இது எல்லா இருக்குல்ல அதா டெமாலிஷ் பண்ண வீடு இருக்குல்ல அது எத்துன்னு வந் நா போட்டற்றே அது க்ளியர் பண்ணி உங்ளுக் குத்துறே ஹைட்டா பண்ணி குத்துற தண்ணி தேங்காது ஆமா ப்ரோ அது என்னமோ கரட்டு தா என்ன பண்றது ஓனர் இந்த மாரி பண்றாரு மாத்தி மாத்தி பேசாதே
அ ஒரு வாரோ லீவான்னே அப்டின்னு சொல்லிட்டு கெளம்புனோ வேற புது பெட்ஸுட்டு வந்து போயி
இல்ல ப்ரோ இப்போ சேட்டர்டே லீவ் போட்டேல்ல
ஆமா ப்ரோ
இல்ல ப்ரோ ஆ அவுங்களோட மசுல்ஸ் அ கேக்கறா என்ன நீ லாஸ்ட் டைம்ல கை குத்துட்டியாமே அப்டி இப்டின்னு சொல்லி கேக்குறா
சேட்டர்டே நீங்க ஏ ப்ரோ லீவ் போட்ட
அது ஃப்ரைடே வந்து செரியா எனக்கு கூலி தரல அவரு
ஆமா ப்ரோ
கம்மியா கூலி தரா அதுக்கு வந்து நானு ஸ்டைக் பண்ற மாரி லீவ் போட்டே பாத்தா அது பெரிய லெவல்ல எஃபெக்ட் ஆய்ருக்கு
ஓகே ஓகே அவன் கரட்டா காசு குடுத்தா நம்ம ஏ ப்ரோ இது பண்ண போறோ
ஆ அதான இப்போ குடுக்குறதே எர்நூத்தி எம்பது ருவாதா கூலி
அதுக்கப்பொறோ அது அப்பறோ சொன்னியா இல்லயா ப்ரோ நீங்க
இல்ல இல்ல நா சொல்லல கம்முனு இருந்ட்ட நானு அவனுக்கே புருஞ்சிருக்கு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் அதா குடுக்குறதே எர்நூத்தி அம்பருவா தா எனெக்கு முழு வேலெயு தெரியு முழுனா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரியு எனக்கு வேல செரியா அதுக்கு தகுந்த மாரி வே தர குடுக்கணுல்ல
ஆமா ப்ரோ
புது பசங்களுக்கு எர்நூறுர்வா குடுத் த்தர்ராங்க எனக்கு அம்பர்ருவா எக்ஸ்டாவா அப்போ நா வேல தெரிஞ்சவே என்ன எனக்கு மரியாத அத சொல்லுங்
வேற எடத்துல போங்க நல்லா ஸ்கோப் இருக்கு ப்ரோ
அது என்னமோ ஒர்க்கு தா ஜூம் பண்ணி பாக்கலாமா
ஆமா ப்ரோ ஸ்கோப் இருக்கு ஸ்கோப் இருக்குல்ல ப்ரோ ஜூம் பண்ணி பாக்கலாம்ள
அதயு ஜூம் பண்ணி பாக்க முடியுமா ப்ரோ
ஆமா ப்ரோ ஜூம் பண்ணாதா ப்ரோ நெறைய விஷய பலிச்சுன்னு தெரியு
ம்
அதுக்குனு விபரீதமான முடிவெல்லா எடுத்துரக்கூடாது ப்ரோ
ம் ம்
அப்றோ தப்பா போயிடு ப்பு எது பண்ணாலு பிளான் பண்ணி பன்னனு
இதென்னமோ கரெக்டு தா தே இங்கே போய் எடத்த வந்து இன்னைக்கி அந்த கல்லு மண்ணு எல்லா கொட்டிட்டாங்களா இப்போதைக்கி மூணு லாரி கொட்டிருக்காங்களா
ஆம் ப்ரோ ஆம்ப்ரோ
ம் அடுத்தது வந்து இன்னொரு மூணு லாரி வந்து ஆகுமா
ஏ
அது போட்டா தர கடை சீ தர வந்து முடிஞ்சிரு அப்பறமா அந்த கரண்ட் இருக்குள்ள கரண்ட் இல்ல அந்த கம்பத்துக்கு லைன் வந்து இவங்களே வாங் ஊத்துறாங்க அந்த தர போறது அவங்களோட இதுதா இப்போ வந்து நம்ம வந்து ஷீட் போடுறது தா நம்ம அங்கேயே ஒரு மூன்றபா மூன்றை அவளதா
எப்டி பா இவ்ளோ கம்மியா கொடுக்குறானுங்க செட்டுக்கே வாடகை
செட்டு இல்ல ப்ரோ அது வெறு அது த நில மட்டத அது நில நில த்க்கு மட்டு தா நம்ம வாடகை தர்றது ஆமா அதுக்கு வந்து ஆமா ஆமா ஆமா அந்த ஷீட் போடுறது அது இல்லாமா அவங்க வந்து தர போட்டு கரண்டு எடுத்து குடுத்துருவாங்க
அந்த மாரி ஆ நாங்க போயிட்டு வந்து ஆ இந்த கம்ப நட்டி ஷீட் போட்டு ஃபுல்லா போடுறாங்களா ஷீட்டு ஷீட்டு
போட்டுறள்ள ப்ரோ
ம் அதா போடுறாங்களா நெறைய வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத் இதுனால அவங்கள சேஞ்ச் பண்றதுக்கு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஆ எனக்கு என்ன டவுட்னாக்கா இப்பவே அங்க வந்து தண்ணி தேங்கி நிக்குது மழை காலமே இல்ல
நீங்க சொல்றதுத ப்ரோ
ம் இப்ப மழை கால வந்தா இன்னு தேங்குலே தண்ணி அந்த தண்ணி எல்லா ஷெட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது மட்டு இல்லாம அது வந்து தார் ரோடு கூட இல்ல மண் ரோடு தா அது அதா அது டெமாலிஷ பண்றதுல அந்த மண்ணுத எடுத்துனு வந்து போட்டிருக்காங்க
சரியா போச்சு ப்ரோ
ம் இப்ப மழை பெஞ்சுனா அதெல்லா தனி தனி ஆயிடு கார் வந்து எப்படியு ஒரு ரெண்டு
ஆமா ப்ரோ அது வேலைக்கே ஆகது ப்ரோ நீங்கத ப்ரோ ரோடு போடணு
ஆ எப்டி ப்ரோ ரோடு போற மாரி இது சிவாஜி போறானா அந்த மாரியா
போட்டுன்னு போயிட்டே இருப்பகா ப்ரோ
ஆமாங்க ப்ரோ வீடு கட்டுவா பில்டிங் கட்டுவாங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுவா ரோடு போடுவா பிளைட் வ மேலே பறக்கு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ப்ரோ சைட்ல வாய்ஸ் கேக்குது ப்ரோ
ப்ரோ உங்களோட புதுசெல்ல கூடோ உங்களுக்கு வந்துரு ப்ரோ போட்டு பாரு ப்ரோ உங்க பையே இப்பதா ஜீரோ டாஸ்க்லருந்து ஆரம்பச்சிருக்க ப்ரோ ரெண்டாவது டாஸ்க்குக்கு போயிருக்கா
அப்டிங்களா சரி சரி இப்பதா ரெண்டாவது கால் பண்றாங்களா
எல்லாருக்குமே காசு காட்டுது ப்ரோ
காசு காட்டுதா சேர் சேரி இந்த வந்து
யாருமே தரதில்ல ப்ரோ இதுவு ஓகே ப்ரோ இதுவு செரிங்க ப்ரோ செரிங்க ப்ரோ அப்றோ என்ன ப்ரோ லவ்வல்லா எப்படி போது லவ் பண்றீங்களா கல்யாணோ ஆயிடிச்ச எத்தன பசங்க எத்தன பொண்ணுங்க
இன்னு கல்யாணோ ஆகல ப்ரோ அடுத்த மாசோ கல்யாணோ பண் சிம்ஸ் ஃப்க்ஸ் பண்ணிருக்கோ அதா ப்ரோ அடுத்த மாசோ ப்ரோ ஒரு பையே ஒரு பொண்ணு
உள்ள இருக்குன்னு கேள்விப்பட் ப்ரோ
அதுங்களா அது சும்மா ஒரு பண்ணுக்காக சொல்றது ப்ரோ
ப்ரோ ஓகே ப்ரோ சேரி ப்ரோ
இப்போ அடுத்த மாசோ கல்யாணோ
இ்ன்னோரு பொண்ணு பாத்துட்டே ப்ரோ ஆ பாத்தாச்சு ப்ரோ
எது அந்த ஐயோ பொண்
முடிக்கணு ப்ரோ ஐ லவ் லவ் இது வேறது அரக்கோண பக்கத்துல ப்ரோ அரக்கோண பக்கத்துல ப்ரோ ஆமா ப்ரோ அன்னைக்கி ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
அதுவா
தெர்ல ப்ரோ தட் இதுக்குனே ஒரு ஒரு கால் ஒண்ணு வரு கல்யாணோ வந்துருங்க அப்படின்னு சொல்ட்டு என்ன பண்ற ப்ரோ அங்க போயிட்டு சாப்ட்டு வருணு நீங்களே வந்துடுங்க ப்ரோ
ப்ரோ அப்ப ஒங்களுக்கு அந்த பொண்ணுக் கல்யாணோ இல்லையா
தெர்ல ப்ரோ யாருக்கு ப்ரோ தெரியு இப்ப தா ப்ரோ ஒரு பொண்ண நா பாத்து வச்சுருந்த ப்ரோ இல்ல ப்ரோ காஸ்பால ஒரு பொண்ண அப்படி தா ப்ரோ பாத்து வச் சிருந்தே டக்குன்னு பாத்தா அத்த பெண்ணுக்கு போன மாசோ கல்யாணோ ஆயிடுச்சா
ப்ரோ அடுத்த கால்ல பேசலாம் ப்ரோ துண்டிக்கப்படும் நன்றி வணக்கம்
யார்ரா